வணக்கமா
வணக்கங்க நல்லாருக்கிங்ளா
ஆ நல்லா இருக்கோம் ம் தோ இப்பதா காலை உணவு முடிஞ்சது காலை உணவு முடிஞ்சிருச் சு இதல்லா ப கொஞ்சொ பாத்தரம்லா கெடந்தது எல்லாத்தையு கழுவி வச்சிட்டு அடுத்து அப்டியே வந்தாச்சு இப்ப பொங்கல் பண்டிகைய பத்தி நம்ம பேசலாங்களா அதாவது அ எங்க ப்ப நாங்க இருக்குற ஊர்ல எப்டி நாங்க பொங்கல் பண்டிகை கொண்டாடுவோ அப்டின்றத பத்தியு ஒங்க சைல எப்டி பொங்கல் பண்டிக நீங்க கொண்டாடுவீங்க அப்டின்றத பத்தி நம்ம கலந்துரையாடல்லாமா
ஆ கண்டிப்பாம்மா கலந்துரலாடலா
ம் இப்ப பாத்தீங்க இப்ப பாத்தீங்கன்னா ப்ப எங்க எங்க நாங்க இருக்கிற ஊர் பக்கம் அப்டின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆ அதாவது பொங்கல் அப்றோ வந்து மாட்டு பொங்கல் அடுத்து காணும் பொங்கல் அப்டின்னு சொல்லி வைப்பாங்க அதா பெரும் பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் சொல்லுவாங்க அ அந்த பொங்கல் பண்டிகை அப்டின்னா ரொம்பவே விசேஷமான ஒரு நாளாதா நாங்க பாக்குறோ ஆ எங்க எங்கயோ எங்க இப்ப நா நாங்க இரு க்குறது வந்து கிராமம் அப்டின்றதுனால அதாவது என்னுடைய அம்மா ஊர் வந்து கிராமம் அ நாங்க வந்து எங்க ஊர்ல உள்ள அந்த சின்ன சின்ன பசங்க வாலிப பசங்க இவங்க எல்லா ந்த வெளில போய் தங்கி வேல பாப்பாங்க இல்லையா அவங்க எல்லாரு எ எங்க அண்ணே எங்க ம் அண்ண தம்பி எல்லாருமே வந்துட்டு ஊர்ல இருந்து வருவாங்க அந்த பொங்கல் பண்டிகையையாதா வருவாங்க ஏனா அப்பதா வந்து ஒரு அஞ்சு நாள் லீவு் அப்டின்ற மாதிரி அவங்க அத பிளான் பண்ணிதா வருவாங்க
ஆமா ஆமா
ரொம்ப விசேஷமான நா பண்டிகையான்னு சொல்லுங்க அப்டின்னு பாத்தாக இந்த பொங்கல் பண்டிகைதா அ எங்க அப்பா நாங்கல்லா விவசாயோ பண்ணக்கூடிய குடும்பத்துல இருந்து வந்ததுனால அ அறுவடை செஞ்சு அந்த மொத நெல்லு எடுத்துட்டு வந்து அம் பொங்கல் வைக்கிறது அப்டிங்கறது வந்துட்டு ஒரு மகிழ்ச்சி தரமான ஒரு செயல்பாடா இருக்கும் பாருங்க ஆ உ உங்க வீட்ல நீங்க எப்டி பொங்கல் வைப்பீங்க அதாவது நீங்க விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்களா இல்ல எப்டி உங்ளுக் பொங்கல் பத்தி எப்டி தெரியு
ஆமாம் எங்க ஊர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நாங்க பொங்கல அனுசரிக்கிற விதம் வந்து பாத்தீங்கன்னா மொதல்ல பொங்கல்னு சொன்னாலே அது தமிழ்நாட்டினுடைய மிக பெரிய ஒரு கொண்டாட்டமான ஒரு திருவிழா மாரி எல்லாமே இருக்கு எங்க ஊர்ல வந்து பாத் திங்னா ஃபஸ்ட் காப்பு கட்டுதல் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அ ஊர் பொங்கல் அப்டின்னு சொல்லுவாங்க எல்லாரு பொதுவான நிலைமையில ஊரு மக்கள்லா கூடி செய்வாங்க
அதே போல மூணா நாளு வந்து மாட்டு பொங்கல்ன்னா அவுங்கவுங்க தோட்டத்துல ஆடு மாடுகள் கால்நடைகள்ல வச்சு குளிப்பாட்டி அதற்கான அந்த கொம்புல சாயம் பூசி பொட்டு வச்சு அந்த மாரியான எல்லா விதமான இது செய்வாங்க குறிப்பா அந்த ஊர் பொங்கல் அன்னிக்கு நீங்க சொல்ற மாரி எல்லா எல்லாரு அ அந்த பொதுவான அந்த ஊர் நெல்ல கொண்டு வந்து அந்த பொங்கப் பானையில போட்டு அந்த பொங்கல வச்சு நல்லா கொண்டாடுவாங்க அது எங்க ஊர் பகுதியில இன்னு அதிகமான நெலமை என்னன்னா இந்த பொங்கல் திருவிழா சைடுல மதுரைனால ஜல்லிக்கட்டு அந்த மாரி ஆனா எங்க ஊர் பகுதியில ஆ மாபெரும் அ கிரிக்கெட் திருவிழா மாரி நடக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர சுத்தி ஸ்கூல்ல காலேஜ்ல படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையு வருஷத்துக்கு ஒரு தடவ பாக்கக்கூடிய மூணு நாள் ஒரு ஒரே இடத்துல பாக்கக்கூடிய ஒரே எடோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் விளையாடுற இடம் மட்டுதா அந்த அளவுக்கு அங்க கூட்டோ வந்து பாத்தீங்கன்னா திருவிழா கூட்டத்த விட மேலாக எல்லாரு அ அதுக்கு முன்பாக நம்ப அவுங்கள பாத்துருக்க மாட்டோ ஏனா வெளிக் மாநிலங்கள்ல எங்கயாவது வேல செஞ்சுட்டுரு இருப்பாங்க ஆனா அவுங்களைல்லா ஒன்னா பாத்து சந்தோஷமா நிலைமையில அத கொண்டாடுறப்ப வந்த பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற மகிழ்ச்சியே அதிகமான மகிழ்ச்சி அதனால இந்த பொங்கல் திருவிழா கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா க கடவுளுக்கு வந்து நம்ம அதிகமா நன்றி செலுத்து இவுங்களா இருக்கணு கண்டிப்பா அதனால ஏப்பட்ட இனிமையான விஷயங்கள் நம்ம குடும்ப ரீதியாகவு நண்பர்கள் ரீதியாகவு கிடைச்சிருக்கு அது வந்து பாாரத்தீங்கன்னா உண்மையானதுங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான காரியம நமக்கு இருக்கணு நால்லா என்னுடைய இங்க எங்க பகுதியில அந்த மாதிரியான நிலைமையில அத கொண்டாடுவாங்க மிக பிரம்மாண்டமா
நிச்சயமா நிச்சயமா அப்ப பாத்தீங்க அப்டின்னா இந்த பொங்கல் விசேஷ நாட்கள்ளல வந்து நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஆ அதாவது நம்ம சொந்தக்காரவங்க அப்டி இப்ப நம்ம வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து தூரத்துல்ல இருக்கிறவங்க அப்டி எல்லாருமே நம்பள வரவலிச்சு அந்த பொங்கல் விஷ இப்போ இப்போ எங்க அக்கா எ அப்படில்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப அவுங்க வந்து சென்னை அந்த மாரி ஒரு இடத்துல வ தங்கிருக்காங்க
ஆமா
பொங்கல் அப்படிங்கும்பது கிராமத்துக்கு வந்துருவாங்க இப்ப சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் வந்து இப்ப எங்க அக்கா சொல்றத பதி பாக்க நறைய பேர் வந்து பொங்கலு அப்படிங்கும்பொழுது ஒவ்வொரு பண்டிகைக்கு அவுங்களுடைய வீடுக்கு அவுங்க கிராமங்களை தேடி போவாங்க அப்டின்னு ஆனா முக்கியமா பொங்கல் பண்டிகை அப்டின்னாக்க எல்லாருமே அங்கிருந்து போயிடுவாங்க அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க சோ அந்த பெரிய பொங்கல் அதாவது இப்ப இந்த பொங்கல் அந்த பொங்கல் பண்டிகை அப்படியனு இன்னைக்கு பாரனத்தோம் அப்டின்னாக்கா அந்த வீ்ட்ல மாவில தோரண கற்றதா இருக்கட்டு அது இந்த வாசல்ல கோலம் அந்த கோலம் போடுறதெல்லா பாத்தீங்கா ஒவ்வொரு வாசலையும் பாக்குறதுக்கு அவ்ளோ ஒரு பாக்க நின்ன இன்னு ஒரு பத்து நிமிஷம் பாக்க மாட்டமா அப்டின்ற மாரி எல்லா அப்டியே அவ்ளோ சூப்பரா வரைஞ்சிருப்பாங்க ஒவ்வொரு கோலங்களையு பாக்கு பொழுது எனக்கு அந்த அந்த பொங்கல் விசேஷ நாட்கள்ல்லலா நார்மலா எல்லா நாட்களுமே பாத்தீங்கன்னா எல்லார் வீட்டு வாச லயுமே வந்து கோலம் போடுறதல் அப்டி வழக்க இருக்கு இருந்தாலு அந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்குபோது அந்த கலர் கோலமாவுல்லா போட்டு இந்த கோலம் போடுறது அப்டின் பாக்கு போது பாக்கறதுக்கே இன்னும் கொஞ்சோ நேர நின்னு பாக்கலாமா அப்டின்ற மாரி அப்டியே தத்ருவமா வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஒருத்தருடைய வாசல்லையு பாத்தீங்கன்னாக்கா அப்றமா கட்ட வச்சு பொங்கல் வைக்கிறதா இருக்கட்டு வ ம் அந்த க ம் ஆ அடுப்பு வச்சு வாசல்ல கரும்பு கட்டி தோரண கட்டி பொங்கல் வைக்கிறதா இருக்கட்டு பகவானுக்கு படைக்கிறதா இருக்கட்டும் அதெல்லா பாக்கறதெல்லா இந்த ஒரு ரொம்ப மகிழ்ச்சி தரமான ஒரு சில அதாவது சூரிய பகவானுக்கு ஒரு நன்றிய தெரிவிப்பாங்க இவ்ள இவ்ளவு இத்தன ஒரு வருடமா எங்களோட பேர பாதுகாத்துட்டு எனக்கு நல்ல விதமா விளைச்சல குடுத் துருக்கீங்க அப்டின்னு சொல்ட்டு சூரிய பகவானுக்கு வனத்துக்கு பகவான் நன்றி சொல்லுவாங்க ஸோ அது ஒரு தர்ணம்லா பாக்குறதுக்கு நல்லாருக்கு பொங்கல் வரும் பொழுது அந்த அ் அந்த சவுண்டு அந்த வாயில இருந்து குடுப்பாங்கல்லையா ஒரு சத் த்த போடுவாங்க பொங்கல் பொங்கு பொழுது அந்த எங்க பாட் குட்டிகல்லா பாத்தீங்கனா அந்த அந்த சத்தம் விடும் பொழுது நமக்கே பாசறதுக்கு இப்டியெல்லா செய்வாங்களா அப்டின்ற மாரி ஒரு ஒரு தருணமா இருக்கு அத பாக்கு பொழுது
கண்டிப்பாவு இப்போ அதே போலதா இப்ப அது பாத்தீன்னா நீங்க சொன்ன அந்த கோலம் அந்த காரிய தேவையல்லா சொல்லும் போது எங்க பகுதில நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்டின் சொன்னா அந்த சிறு பிள்ளைகளுக்காகட்டு பெரியவங்களுக்காகட்டுஎல்லாரு சேந்த விளையாட்டு போட்டிகள் வைப்பாங்க அதே போல ஒரு அவங்களா ஒரு சின்ன ஸ்டேஜ் அமைச்சு அதுல வந்து பாத்துகிட்னா டான்ஸ்ஸு மற்ற நாடகங்கள் மற்ற காரியங்கள போட்டு அருமையான நிலைமைல வந்து பாத்திங்கன்னா அந்த க இந்த இசை நாற்காலி இப்டிங்கிற விளையாட்டு பெரிய மேற்கொண்டு பாட்டிலில் நீர் நிரப்புதல் இப்டிப்பட்ட விளையாட் இதெல்லா சும்மா என்ன இருந்த என்ன சொல்றது இதுக்கு முன்பதாக வேற எந்த பண்டிகையு அந்த மாரி கொண்டாட மாட்டாங்க எல்லாரு அந்த மைக் செட்ட போ ப்ப என்ன பண்ணுவாங்க ஆ ஒனா என்ன பண்ணுவாங்க அதா இது ப அறிவிப்புகள குடுத்துக்கிட்டே தா இருப்பாங்க அறிவிப்புகளை குடுத்துக்கிட்டு அந்த ஒரு இது மத்த எந்த விசயச எந்த ஃபங்க்ஷன்லயு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாரியான ஒரு உணர்வு நம்ம உணரவே முடியாது அப்டி பண்ணுறாங்களே எங்க பகுதில இந்த கிராம பகுதில எங்க வீட்டு எல்லாருமே ஒன்னான நிலமைல கூடி அந்த இப்ப அந்த நிகழ்ச்சிகள ஒருங்கிணைத்து அழகா மிக அழகா அத என்ன பன்னுவாங்க ஒருங்கிணைந்து வடிவமைத்தே அவங்க செய்யுபோது அது ரொம்ப அ அழகான நிலமைல இருக்கு
சொல்ற மாரி பாத்தீங்கன்னா இந்த விசேஷ அதாவது பொங்கல் நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஆ எங்க ஊர்லல்லா வந்து போட்டிகள் வப்பாங்க அதா சின்ன கொழந்தைங்களுக்கு தனியா போட்டி பெரியவங்களுக்கு தனியா போட்டி அந்த கன்னிமார்களுக்கு அவங்களுக்கு தனியா போட்டி அதாவது இந்த திருமணம் ஆகக்கூடிய அந்த வயது உடையவர்களுக்கு அவர்களுக்கு தனியா ஒரு போட்டிய அ அம்ம அம்மாக்களுக்குல்லா தனியா ஒரு போட்டின் சொல்லி ஒவ்வொரு பெண்களுக்கு தனித்தனி போட்டி வப்பாங்க அதுல இப்ப பாத்தீங்னா முதல்ல பாத்தீங்க அப்டின்னா இந்த சின்ன சின்ன பிள்ளைங்கல்லா ஒ ஓட்டப்பந்தயம் அ ஓட்டப்பந்தயம் வப்பாங்க அப்பற வந்து தண்ணி எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பாட்டில போய் நெரப்பணு சோ அந்த மாரியான விளையாட்டுகள் எல்லா வப்பாங்க தண்ணிய கீழ வித்தாம ஊத்தாம ஒவ்வொரு பாட்டிலையு கரெக்டா நெரப்பணு அப்பற இந்த லெமன் இந்த ஸ்பூன் அப்டினு சொல்ட்டு அந்த ஸ்பூன்ல இல்லாம எலுமிச்சம்பழத்த வச்சு அத எடுத்துட்டு போறது அப்பற நூல் கோத்தல் ஆ இசை நாற்காலி ஆ பானைையடித்தல் ஆண்களுக்கான முக்கியமா சொல்ல போனா ஆண்களுக்கு பானைய உரி அடித்தல்ன்னு சொல்லுவாங்க அத அந்த போட்டி வப்பாங்க அதெல்லா பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு அப்டின் சொல்லலா ஏன்னா அவங்களா கண்ண கட்டிக்கிட்டு அடிக்கும் பொழுது ஆ நாங்கல்லா நிண்டு சத்தம் குடுக்கறது அப்டிங்கறதெல்லா அதெல்லா நெனைச்சு பாக்கவே இன்னு அவ் அவ்ளோ ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை நம்ம வந்து கல்யாணம் ஆயி கொழந்தையாவே இருந்திருக்கனோ அப்டின்ற மாரி அப்டி ஒரு தருணம் அதெல்லா அ ரெண்டாவது நம்ம ம பொங்கல்லா முடிஞ்ச ஒடனே எந்த பொங்கல் சமைச்சு பக்கத்து வீட்டுக்கு அ எல்லாரு கூப்ட்டு குடுக்கறது வாழ இல போட்டு சொந்தக்காரவங்க நமக்கு தெரிஞ்சுவங்க ஃப்ரெண்டு தோழிகள் எல்லா வர வச் சி சாப்பாடு பரிமாறதா இருக்கட்டு நீ சாப்ட்டியா நா சாப்டனான் கேட்டு சாப்பறதா இருக்கட்டு அ அதெல்லா ஒரு ரொம்போ ரொம்போ அது மகிழ்ச்சி தரமான ஒரு செயல் ரெண்டாவது பொங்கல் அப்டின்னு பாத்தீங்க அப்டின்னாக்கா நம்ம வந்து மாட்டு பொங்கல் சொல்லுவோ அதாவது இந்த பெரும்பொங்கல் எடுத்துக்கிட்டோ அப்டினாக்கா ஆ நம்ம நம்ம அதாவது நம்ம விவசாயம் செஞ்சு அந்த வயலுக்கு நம்ம சூரியன் சூரியனுக்கு அப்டின்ற மாரி ஒரு படையல் போடுவாங்க ஆ மறுநாள்ள நமக்கு விளையா மறுநாள் பொங்கல வந்து நம்ம மாட்டுப் பொங்கல் அப்டின்னு சொல்ல கூடிய அந்த பொங்கல நம்ம வீட்ல உள்ள கால்நடைகளுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்புறது சொல்லுவாங்க சோ அவங்களுக்கு நம்ம எப்டி நம்ம மொத நாள் நம்ம இருந்தோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் அவங்கள குளிப்பாட்டி அவங்களுக்கு மா மா மா அதாவது அவங்களுக்கு தனியா வந்து கடை கள் எல்லா விக்கு மாலைகள் எல்லா விக்கு சோ அந்த மாலைகள் எல்லா வாங்கி அவங்களுக்கு போட்டு அவங்களுக்கு தனியா பொங்கல் வச்சு அ எப்டி நம்ம பொங்கல் எப்டி செஞ்சு சாப்புட்றோ சாமி கும்புட்டோ அப்டின்றத அதே மாதிரியே அவங்களுக் கு பொங்கல் வச்சு படைக்குவாங்க சோ அப்ப மேலம் எல்லா கொட் ட வாங்கி அந்த மாட்டு பொங்கல் அப்ப மேலம்லாம் நாங்க அடிப்போ அ அந்த மாட்டுக்கு அந்த பொங்கல் வரும் பொழுது நம்ம நம்ம பொங்கல் அப்போ எங்க பாட்டி எல்லா வந்து இந்த சௌண் வாயில ச சத்தம் போடுவாங்க அப்டின் சொன்னலைய அது மாரி மாட்டு பொங்கலுக்கு மாட்டு பொங்கலுக்கு மேலம்லாம் நாங்க அடிப்போ எங்க வீட்ல மாட் து நறையா இருந்ததுனால நாங்க வந்து அந்த அந்த மாட்டுக் எங்க பெரும்பொங்கல விட நா மாட்டுப்பொங்கல் இன்னு ரொம்ப விஷே விசேஷமா செயல்படுவோ அந்த மாட்டு பொங்கல் அப்போ அதாவது உங்களோட நா பேசுனதுல நறைய விஷயங்கள என்னோட பழைய நினைவுகள நா கொண்டு வந்த அப்பிடின்னு நனைக்ற மீண்டும் அடுத்த தலைப்புல நம்ம இத பத்தி தொடர்ந்து பேசலா
ஓகே ரொம்ப நன்றிங்கம்மா